வணக்கம் சார் நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லாருக்கே நீங்க நல்லாக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே சார் நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பேசலா அப்டீன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டு சொல்லுவோல்ல சார் என்னென்ன வகையான வாகனங்கள் நம்ம பயன்படுத்துறோ அதனால ஏற்படுத்தக்கூடிய நன்மே தீமைகள் அதுக்கு மாற்றா நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து பேசலாமாங் சார்
ஆ கண்டிப்பாங்க
ஆ நா பெரும்பாலு அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இருசக்கன வாகனங்கள் நான்கு சக் சக்கர வாகனங்கள் எல்லா வந்துட்டு ஆ மிக குறைவாதா இருக்கு அதனால காற்று மாசுபாடுமே வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்மியா தா இருக்கு ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தோ அப்டீன்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளுக்கு செல்வதற்கு கூட இருசக்கர வாகனங்கள வந்து நம்ம அதிகமா பயன்படுத்துறோ அத பத்தி உங்ளுடைய கருத்த சொல்லுங்க சார்
அந்த நாட்கள்லருந்து பாத்துட்டோ அப்டீன்னா நம்ம அந்த அதிகமா வந்து பாத்தீட்னா வாகனம் அப்டீங்கிறது வந்து அந்த மாட்டு வண்டி இதெல்லா வந்து பாத்தீங்கன்னா சுமை சுமக்குறதுக்கு இந்த மாரியான காரியங்களுக்குதா அதிகமா பயன்படு அதிகமா அந்த நாட்கள் இருந்தவங்கல்லா நடை பயணத்துலயே நெறைய தூரம் போயிருப்பாங்க நீங்க கேள்விப்பட்ருப்பீங்க பஸ்சுகள் வாசுச்சிருப்பீங்க நெறைய தூரோ வந்து
கண்டிப்பா சார்
நடந்தே போயி நெறைய விஷயங்களுக்கு போவாங்கன்னா நூறு கிலோமீட்டர் நூத்தம்பது லோமீட்டர்லா கூட ஒரு அசால்ட்டா நடந்து போகக்கூடியது கேட்கறப்போ நமக்கு ஒரு பிரம்க்கிது ருக்கு
கண்டிப்பா பாத யாத்திரை எல்லா வந்து போற வழக்க கூட இருந்துச்சு சார்
இந்த பொருதிலயு நம்ம இன்னைக்கு எதாது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம அனுப்பிவிடணு அப்புன்னா அந்த நாட்கள்ல எதுமே இல்ல அவ கண்டிப்பா வந்து பாத்திங்கன்னா இன்னிக்கு வந்து பாத்திங்கன்னா நம்ம இப்போ இப்போப்ப இப்போ இது பண்ணுனா ஒன் செகண்டில நமக்குனதுக்கானது வந்துடுது அன்னைக்குன வந்து பாத்தீங்கன்னா ஆள் போய் குடுத்துட்டு மறுப்டி வந்தேதா அந்த மாரியான ஒரு இது ரொம்ப ஒரு இது இருந்துச்சு அதனுடைய இத வந்து அதனுடைய தேவைய பூர்த்தி பண்றதுக்காகதா பஸ்ட் ஆஃப் ஆல் சைக்கிள் சைக்கிள் கெடச்சு சைக்கிளே அந்த நாட் மிகப்பெரிய ஒரு வாகனோ எனா சைக்கிளே வந்து பத்தீங்கன்னா எல்லாரு வீட்லயு இருக்காது
கண்டிப்பா கண்டிப்பா
இருந்துச்சு அதெல்லா வந்து அதுலயே பணோ படகு அந்த மாரி வெச்சிருந்தக்கு வந்தா சைக்கிளே வெச்சிருக்க முடியு அப்புறோ வந்து நிலமைலா இருந்துச்சு சைக்கிள பாத்தா அதிசயமா இருக்கு
கண்டிப்பா
உங்களுக்கு தெஞ்சா நினைவுகள் இருக்கு கொஞ்சோ நாளுக்கு முன்பா அப்புறோ வாடகைக்கு சைகிள் விட்டாங்க வாடக எல்லாராலு வாங்க முடியாது அதனால ஒரு அந்த மந்தரா நாட்கள் இருந்த ரேஞ்சுல வாடகைக்கு சைக்கிள் வந்து கட வெச்சிருந்தாங்க அப்படி வெச்சு அப்படியே படிப்படியா அப்றோ மோட்ரோட ஒரு டி வி எஸ் பிப்டீன் சொல்லுவாங்க பாத்தீங்களா
ஆமா சார்
அந்த வண்டி வந்து கொஞ் இப்டி படிப்படியா வந்து பாத்தீங்கனா இன்றைக்கு நமக்கு வா வாகனந்தா அதிகமா வாகன நிமித்தமா தா இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையெல்லா ஏறிக் கெடக்கு வாகனப் பயன்பாடா அதிகமானதால இன்னைக்கு பெட்ரோல் டீசல் வெலையெல்லா ஏறிக் கெடக்குது அப்றோ அது இல்லாம எலக்ட்ரிகல் வெஹிக்கள்ஸ் இந்த மாரி வந்துருச்சு
கண்டிப்பா சகோ
இன்னு காமா ரொம்பவு இதாயிருச்சு
கண்டிப்பா
கொஞ்ச அதிகமான நிலமைல வளர்ந்து வருது இதுனால நன்மைகள் இருக்கு அ கம்யூனிகேஷனு டிரான்ஸ்போர்ட் ரீதியா தொழில் வ வளர்ச்சி ஏற்பட்ருக்கு செரிங்களா ஆனா தீமைன்னு பாக்கும்போது விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய இது காலை விபத்துக்களோட எண்ணிக்க இன்னைக்கு எவளவோ பெர்சன்டேஜ் கூடிருச்சு அந்த நாட்கள்ல காட்டிலு இன்னைக்கு பெர்சன்டேஜ வெளிய சொன்னம்னா ஒரு நாளக்கி அ ஆ விபத்து நடக்காத நாள் இல்ல இப்ப இத்தன இத்தனாயிர விபத்துகள் நடக்குதுன் சொல்ட்டு அ சர்வே எடுத்து என்ன பண்றாங்க நமக்கு அப்டேட் பண்ட்ருக்காங்க சராச சரியா இவ்ளோ விபத்துகள் ஒரு நாளைக்கு நடக்குது எத இப்டி பண்றாங்க அத ஒன்னு பாத்திட்னா ஒரு ஒரு விஷ்யத்த எடுத்துக்கிட்டா அதுல பாசிட்டிவ்வு இருக்கு நெகட்டிவ்வு இருக்கு நம்ம தியான நெலமைல எடுத்துக்கிறோ அப்டினா நெகட்டிவ் இல்லாத எந்த விஷ்யமு கெடையாது
கண்டிப்பா சார் கண்டிப்பா
நா வந்து கொறைக்கிலா தீவான் நெனச்சுக்கனா நெறைய குரூப்ஸு இன்னைக்கு அது உலகளாவிய நெலமைல வர் புத்தகமா இதாயிருக்குனா அதுக்கு முக்கியமா டிரான்ஸ்போர்ட்டு தா
கண்டிப்பா கண்டிப்பா
சொன்னாங்க அப்டின் சொன்னா இந்த இந்தியாவுலயோ தமிழ்நாட் லயோ எந்த எங்க ஸ்ட்ரைக் அலொன்ஸ் பண்றாங்களோ அந்த அங்
அந்த எடம் முழுவதுமாவே வந்து
சம்பத்தி சொன்னே ஏனா வ மத்தியாவசிய பொருட்கள் பாலு ஆ ஆமா மளிகை
கொரோனா காலகட்டங்கள்ல நம்ம வந்து அத முழுவதுமாவே வந்து உணர்ந்தோ சார் எல்லாருமே வீட்டுக்குள்ள அடப்பட்டு இருந்திருந்தோ எந்த ஒரு பொருளுமே கிடைக் க்காம அனைத்து நிறுவனங்களுமே ஸ்தம்பித்து போயிருந்தப்ப அந்த நாட்கள் வந்து நிச்சயமா நம்மனால நெனச்சு கூட பார்க்க இப்ப முடியாத அளவுக்கு ஒரு கருப்பு ஆண்டுகளா தா அது இருந்தது
இப் பார்
அதே மாரி சுனாமி காலகட்டமு வந்து ஒரு பெரிய பாதிப்ப தந்த நாட்களா தா இருந்தது ஆ அந்த மாதிரியெல்லா பாக்கும்போது நவீன வளர்ச் ச்சி வந்து அ இன்னைக்கி எல்லாமே ஒரு கை க்குள் அடக்கமா கொண்டு வந்துட்டாலும் உடல் ஆரோக்கியத் த வந்து அது வந்து பெரும்பாலும் பாதிப்படையதா செஞ்சிருக் குன் செஞ்சிருக்கு அந்த காலத்தில அந்த மிதிவண்டி எல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓட்டும் போது நம்முடைய கால்கள் எல்லா நிச்சயமா ரொம்ப வந்து ஒரு வலு தந்திருக்கு நம்மளுடைய காலகட்டங்கள்ல பாத்தோ அப்பிடின்னா நம்ம ஆ பக்கத்திலேயே பள்ளிக்கூடங்கள் இருக்காது கொஞ்சு தூரோ தள்ளி இருக் க்கறனால நிச்சயமா ஒரு பதினைந்து இருந்து இருபது நிமிடங்கள் வந்து நடைபயிற்சி மேற்கொண்டோ அல்லது பேருந்துல்ல போயோதா வந்து நம்ம பள்ளிகளுக்கு வந்து போயிருப்போ ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தோ அப்படின்னா வீட்டு வாசல்லயே எல்லா வாகனமு வந்துருது நம்மளு கொழந்தைகள்ல ஏத்தி த்தி விட்டுறோ சோ அந்த குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு உடல் பயிற்சியுமே நம்ம வந்து குடுக்குறதுக்கு விடுறது இல்ல அந்த மாதிரி இல்லாம வாகனங்கள் வந்து தேவைப்படும் பட்சத்துல மட்டும் பயன்படுத்திட்டு மற்ற நேரங்கள்ல வந்து நம்மளால எந்த அளவுக்கு உடல் உழைப்புலோ அல்லது மிதிவண்டி பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரி காற்றுக்கும் மாசுப்படுத்தாத வாகனங்களை வந்து அதிக அளவுல பயன்படுத்திட்டு மின்சார வாகனங்களை வந்து ஓரளவுக்கு பயன்படுத்திக்கலா அதுல வந்துட்டு மாசுபாடு வந்து குறை குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாரி மின்சாரத்துல ஓடக் கூடிய கார் வகைகளுமே வந்து இப்போது ஆ நறையா வந்துட்டுருக்கு அதிலும் சில குறைபாடுகள் இரு இருந்தாலும் நிறைகளும் அதிகமாவதான் இருக்கதா செய்யுது அந்த மாதிரி வாகனங்கள வந்து பயன்படுத்திக்கலா அப்படி காலத்துக்கு ஏற்ற மாரி நம்மள நாம்ம மா சுத்திக்கிட்டாலு நம்மளுடைய ஆரோக்கியத்தையு கருத்தில் கொள்வது ஒவ்வொரு ஒத்தருடைய கட்டாய சிந்தனையில இருக்க வேண்டும் சார்
ஓ சைக்கிள்ள ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்டோ மேட்டிக் கார் வரைக்கு நம்ம வந்துட்டோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த காரு மெயினா கரோடைய பயன்பாடுகள் அதிகமாயடுச்சு மினிமம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு காருன்ற நிலைமையில நம்ம போயிட்டு இருக்கோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காரோடைய ஸ்பீடு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகப்படுத்திட்டாங்க அது நிமித்தமாக ஆ அதே போல அதனுடைய மெட் அத மெட்டீரியல் வந்து பாத்தீன்னா ரொம்ப அந்த பிளாஸ்டிக் அந்த மாரி போறதுனால அதிக விபத்துல ஆ காரே அப்பளம் போல நொறுங்கிறதுனால ஆன் லைன்லையா அந்த காலகட்டத்துல அம்பாஸ்டர் காரு நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா அம்பாஸ்டர்
நிச்சியம்மா நிச்சியம்மா
அம்பாஷ்டர் காரு வந்து பாத்திங்கன்னா அது வேகமு ஓரளவு ஆவரேஜா தா போகு அந்த அளவு ஆ இப்ப ஏதாவது விருப்பத்து நட தா
அமைப்பு வந்து மிகவு வலுவானதா இருக்
எதாவது விபத்து நடந்தாலு கூட விபத்து உள்ள இருக்கிற உள்ள இருக்கவே வந்து பீப்புள்ஸ்கு எந்த விதமான ஒரு இது நட நடக்க
பு ஏற்படாது ஆனா இப்ப வெலைவாசி கூடுனாலுமே அந்த கார் வந்து ஒரு விபத்து நடந்தாலே அது வந்து ஒரு தகரத்தின் அடிப்படையில செய்த மாதிரி தா வந்து அமைஞ்சிருது
ஆம்மா அதனால அதனுடைய தரமு வந்து கம்மியாதா தராங்க ஆனா விலைவாசி மட்டு மிகவும் அதிகமா வந்து போட்டுறாங்க கேட்டா இதுல வந்து நவீன பொருள்கள் நறைய பயன்படுத்திருக்கோ அதனால இந்த அளவுக்கு தா தர முடியு அப் டீங்கறாங்க ஆனா உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத பொருள்கள தா நம்ம வந்து கண்ணோட கவர்ச்சினால அத வாங்கி ஆபத்தையு கூடவே வந்து சேத்தி வாங்கிக்கிறோ ஆ அந்த மாதிரி இல்லாம பொருளாதா தமும் சிறந்ததா இருக்கணும் அந்த பொருளினுடைய தரமு வந்து ஏற்றதா இருக்கிற மாதிரியான வாகனங்கள வாங்கி பயன்படுத்துவது நல்லது நிச்சயமா ஹெல்மெட் அணிவது மிதமான வேகத்தில் செல்றது அதிவேகத்த வந்து தவிர் திட்டு முப்பது அல்லது நாப்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து ஒரு மிதமான வேகத்துல சென்றுகிறது வந்து நமக்கும் வந்து பாதுகாப்பானதா இருக்கும் எதிரில் வருபவர்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கு இப்ப இரண்டு வாகனங்கள் ஒரு மிதமான வேகத்திலேயே வந்துட்ருக்குன்னா ஆக்சிடென்ட் ஆனா கூட அடிப்பட்ட இரண்டு நபர்களுக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது
அதுவே இரண்டு பேரும் நூறு அல்லது இரநூறுல வரும்போது அங்க வந்து கை கால் முடக் பக்கம் ஏற்படவோ சில சமயங்கள்ல உயிரிழப்பு ஏற்படுவதற்கு கூட நடந்துருது
இப்போ அப்ப அதனாலதா வந்து இப்போ மக்கள் இருக்க கவர்ச்சி தான அதிகமா விரும்புறாங்க அமௌண்ட போட்டு கண்டிப்பா அதோட குவாலிட்டி எல்லா பாக்கறது கெடையாது அது வந்து கவர்ச்சீகரமா இருக்கா நல்லா ஒரு ஸ்டைலிஷா இருக்கா அவ்வளவுதா இன்னைக்கி இன்னைக் இங்கயு அப்பிடிப்பட்ட அம் அம்பாஸ்டர் போல கார்கள் தயாரிச்சுக்கிட்டுதா இருக்காங்க ஆனா நம்ம மக்கள் வந்து பத்தீங்னா அதிகமா ஆ விரும்பரது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த மெட்டாலிக் வந்து பாத்தீங்ன்னா அந்த இரும்பு அதெல்லா
கண்டிப்பா
இரும்புல இருக்கு அது ஆனா இப்ப இப்ப இருக்கிறது பூரா அந்த பிளாஸ்டிக் பைபர் அந்த மாரி அச்சிருக்
கரம் அந்த மாதி
ஃபய்பர் அந்த மாரி இருக்குறதனால உள்ள இருக்கிற எப்ப அவ போற ஸ்பீட்ல அடிச்சுன்னா உள்ள இருக்கற எல்லாருமே உயிரிழப்புள்ளா ஏற்பட்ற மாரி எத்தனையோ சம்பவங்களுக்கு ஏத்திருக்கோ அதனால நாங்க போற ஆன காரா இருந்தாலு பைக்கா இருந்தாலு மொதல்ல குடி போதையில வண்டி ஓட்டக்கூடாது அதுதா சேஃபஸ்ட் ஒன்னு ஏன்னா இன்னைக்கு குடிபோதைல எத்தனயோ இளம் இளம் அ தம்பதிகள் எல்லா எறந்து உலகத்தில் இருக்காங்க அதனால அ
சிறு வயதுல வந்து குழந்தைகளிடத்தில் எந்த காரணத்துக்குண்டு பெற்றோர்கள் வந்து பதினெட்டு வயது வரைக்கு வாகனங்கள் வந்து தொலை தூரத்துல ஓட்றதுக்கு வந்து குடுக்க கூடாது அ இப்பல்லா வந்து பாத்திங்கன்னா நாலாவ்து அஞ்சாவ்து படிக்கும் போதே என் மகன் கார் ஓட் ட்றா எ மக பைக் ஓட்றா டூ வீலர் ஓட்றாங்றது வந்து பெற்றோர்களுக்கு பெருமையா நெனைக்கிறாங்க ஆனா அவர்களுடைய வால்க்கைக்கி துன்பத்துக்கு அவங்ளே திறவுகோள் தராங்கங்றது நெறைய பேரு யோசிக்றதுல்ல அப்படியே அவசியத் த்துக்காக கத்து குடுத்தாலும் பக்கத்துல வந்து பொய்ட்டு வர்றதோட செரி பதினெட்டு வயது நிரம்பாம அவனுக்கு தேவையான டிரைவிங் லைசன்ஸ் உரிமம் தனி உரிமம் கெடைக்காம அவனுக்கு வந்து இது பண்ணி அவனையும் சிக்கலில் மாட்டி தன்னுடைய வால்க்கையு வந்து சிக்கல மாட்டிக்கிறது நிச்சயமா தவிர்க்க வேண்டிய ஒன்று
அவேர்னஸ்லா பெற்றோர்களுக்கு தேவ
நிச்சயமா சார் உங்களிடம் பேசியது மிக்க நன்றி அடுத்த இதுல தொடர்ந்து பேசுவோம் சார்